அ வணக்கம் தோழி என்ன பண்றீங்க.
தோழியே நான் சும்மாதா தோழிய இருக்க நீங்க
நா இருக்க தோழி இப்ப கரண்ட் இல்ல இங்க மின்சாரோ இல்ல அதனால ரொம்ப அவதியா இருக்கு. நீங்க முன்னாடிலா நம்ப எப்ப அந்த காலத்துலலா நம்ம முன்னோர்கள்லா கரண்டே இல்லாம இருந்தாங்க. இப்ப நம்மளால கொஞ்ச நேரோ மின்சாரம் இல்லனா கூட இருக்க முடிய மாட்டது தானே
ஆமா தோழி ஏன்னா நமக்கு பழக்கம் ஆயிருச்சு இல்லையா.
ஆமா அவ நாம ஆனா வந்துட்டு சில நேர பல நேரங்கள்ல கரண்ட் இல்லைனாலுமே அ நம்ம ஒரு யூ பி எஸ்லா வெச்சு பயன்படுத்திக்கிட்டு இருந்தோ மின் சேமிப்பு சாதனம்லா நம்ம எப்பொழுமே மின்சார பொருட்களோட இயக்கத்தலயே இருக்காம கொஞ்சோ நம்ம ஃப்ரீயா இருக்கிறதுக்கும் கத்துக்கணோ தானே
கண்டிப்பா தோழி ஏன்னா வந்து நமக்கு மின்சாரத்துலேயே இருந்துட்டு இருக்கனாலதா அதுலயும் இப்போ வந்து வெயில் காலத்துல நான் பாார்த்தீங்கன்னா காலையில நம்ம ஃபேன் போடுவோ அது விடிய விடிய ஓடிக்கிட்டேதா இருக்குகோ. ஏன்னா நம்ம ஆஃப் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இந்தந்த வெயிலுக்கு நம்ம காத்தோட்ட இருந்துகிட்டே இருக்கணோ வேணும்ட்டுன்னு ஆனா இதே ஒரு பத்து நிமிஷோ ஒரு ஒரு மணி நேரோ கரண்ட் போச்சுன்னா நம்மளால வீட்ல இருக்க முடியாது. இல்லைங்களா
ஆமா சரியாவே சொன்னீங்க நம்ம எப்பொழுதுமே வந்துட்டு நம்ம வீட்ல கொந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா ஃபேன் போடிட்டேதா இருக்கு சில நேரங்கள்ல ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரோ இருந்துதுனாஓட ஒரு மரத்தடியில ஒரு கொஞ்சோ நேரோ ஒக்காந்து இயற்கை காத்துல இளைப்பாரலா அதெல்லா நம்ம செய்யவே அளுப்புப்பட்டு ட்டு எப்பொழுதும் ஃன்லேயே ஒக்காந்துருக்கோ அப்டிதானே
ஆமாங்க தோழி ஏன்னா அதுவோ அந்த காலத்துலலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு பின்னாடி எப்பவுமே தோட்டம் இருக்கோ இல்லன்னா பேக்யார்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கோ அந்த மாரி புறங்கள்ல விட்டுட்டு இப்ப வந்து எல்லா அபார்ட்மெண்ட் அபார்ட்மெண்டா இருக்கறனால வீடு இந்த பக்கம் திரும்புனாலோ வீடு அந்த பக்கம் திரும்புனாலோ வீடு முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமோ வீடு மிஞ்சி போனா மொட்ட மாடிக்கு போக முடியோ மொட்ட மாடியோ ரொம்ப மொட்டையா இருக்கோ இல்லைங்களா சோ அந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப இன்னோ வந்து எரிச்சல்லூட்டுற விதமாதா இருக்கோ காத்தோட்ட இல்லாம இறுக்கி இறுக்கி இருக் இருக்கிற மாதிரி இதே கொஞ்சோ வந்துட்டு நம்ம இதா இ கிராமப்புறங்கள் அந்த மாதிரி போறோ அப்படிங்கும் போது நமக்கு நல்ல கா அங்க போறதுக்கு அங்க இருக்குற காத்துக்கு நம்ம சிட்டியில இருக்கிற காத்துக்கு வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா
சரியா சொன்னீங்க இப்ப நம்ம என்ன நெனைக்கிறோனா நம்ம வ மின்சாரத்தை வந்து இல்லன்னு கவலைப்படுறோம் இருக்கும் போது வந்து அத நம்ம அளவுக்கு அதிகமா பயன்படுத்தாம சிக்கனமா எப்படி பயன்படுத்தலாம் எந்தெந்த பொருக்கு எந்த அளவுல நம்ம மின்சார தேவைய குறைக்கலாம்ங்கறபத் தி கூட நம்ம உரையாடுனா நமக்கு பயனுள்ளதா இருக்கோனு நெனைக்குறே
ஆமா தோழி கண்டிப்பா
அ முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம பல்பு இருக்குல நம்ம வீட்டுல பெரும்பாலோ எல் இ டி விளக்குகளுக் க்கு மாறிட்டோம்னாலே நமக்கு வந்து கரண்ட் கொஞ்சோ மிச்சமாகும்ல
ஆமாங்க தோழி ஏன்னா நம்ம தேவையான பொழுதுர மட்டும் போட்டு விட்டுட்டு மத்த சும்மா இருக்குற நேரத்துலல்லா ஆஃப் பண்ணி விட்ரணோ இல்லைங்களா
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க நம்ம வீட்ல எப்பொழுதுமே நம்மளோட சமையல் அறையில பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே அந்த ம மின் விளக்குகள்லா எரிஞ்சிட்டே இருக்கு நம்ம சமைக்கிற நேரம் போக நம்ம அந்தாண்ட வர்ர நேரத்துல அந்த விளக்குகள அணச்சுட்டா நல்லதுதா வீட்லயுமே பாத்தீங்கன்னா மத்தவங்கலா ஒரு எடத்துல உக் உக்காந்துருக்காங்கன்னா ஃபேன் போட்டுடுவாங்க ஆனா எழுந்திரச்சு போகும்போது அந்த ஃபேன ஆப் பண்றதே கெடையாது எப்பொழுது அது சுத்திக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளெல்லா நம்ம திருத்திக்கிட்டோம்னாலே கொஞ்சோ மின்சாரத்த சிக்கனப்படுத்தலானு நா நெனைக்கிறே
கண்டிப்பா தோழி நீங்க சரியா சொன்னீங்க நீங்க இது சொல்லும்போது எனக்கு ஒரு விஷ்ய வந்து ஞாபக வருது நா சென்ற மாத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்குக்கு போயிருந்தே அந்த பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏ ஃபோர்ஷீட்லயே வந்து பிரண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க நீங்க இங்கிருந்து கெளம்பும்போது ஏசி ஃபேன் ஸ் விட்ச்செல்லாமே ஆஃப் பண்ணிட்டு போங்க இங்க ஆள் இல்லாத பட்சத்துல அப்டின்னு அப்போ வீடு மட்டு இல்ல அலுவலகத்திலையு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விட்டு எல்லா போயிறாங்களாங்காட்டு இருக்கு அதனால அவங்களுக்கு எவ்வளவு ஒரு நஷ்ட வரு அது மட்டுமில்லாம அது விடிய விடிய ஓடிக்கிட்டே இருக்கு இப்ப காலையில இப்போ ஏழு மணிக்கு க்ளோஸ் பண்றாங்க ஒரு வங்கி அப்டின்னா அடுத்த நாள் காலையில தொறக்குறாங்க அப்டின்னா அது வரைக்குமே அது போய்கிட்டே இருக்கு பாத்தீங்களா
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க தேவையற்று இருந்தாச்சு நம்மளோட சிறிய அலட்சிய வந்து ஆ நம்மளோட எதிர்காலத்துக்கான எரிசக்திய வரைக்குமே நம்ம சிந்திக்கிற அளவுக்கு ஆக்கிடுதுங்கிறது ரொம்பவே உண்மையான விஷ்ய அடுத்து பாத்தீங்கன்னா நம்ப சமையலறையில நெறைய மின்சாரத்த மிச்சப்படுத்தலா ஃப்ரிட்ஜ்தாங்க ரொம்ப முக்கிய ஃப்ரிட்ஜ வந்துட்டு அடிக்கடி தொறந்து தொறந்து மூடிட்டு அப்பற கூலிங் போயி்ட்டுன்னு சொல்றது அண்ட் ரொம்ப சூடான பொருள எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சாலுமே அது கூலிங் போய்டு தானே ஃப்ரிட்ஜல ஒரு பொருள ஒரு பாலாக இருக்கட்டு இல்ல எதாவது ஒரு உணவுவகை எடுத்து ஃப்ரிட்ஜில வைக்க போறீங்கன்னா அத் அத ஆற வச்சு வச்சிங்கன்னா அதோட கூலிங் போகாது இதனால நம்ம மின்சாரத்தையு சிக்கனப்படுதலா ஒரு முற ஃப்ரிட்ஜ் தொறத்துறீங்கன்னா இப்ப நீங்க சமையலுக்கான காய்கறிகள்லா காய்கறி அதோட தொடர்புடைய பொருள் எல்லாத்தியு அந்த நேரமே நம்ப எடுத்துக்கலா அத விட்டுட்டு ஒவ்வொரு காய்க்கு ஒரு கத்திரிகாய்க் கு ஒரு தடவ வெண்டைக்காய்க்கு ஒரு தடவ தயிருக்கு ஒரு தடவ நம்ப ஃப்ரட்ஜ தொக்கறதுக்கூட ஒரு தேவையற்ற விஷயன்னு நா நெனைக்கிறே
கண்டிப்பா செரியா சொன்னீங்க தோழி ஆனா நா அப்படி இல்ல நா அப்டிதா சிறு வயதுலருந்தே ஒவ்வொன்னு ஒவ்வொரு வாட்டி எடுத்துட்டுருப்பன்னா அதனால எங்க அம்மா அதுக்காகவே திட்டுவாங்க என்ன ஒரே முட்டா எல்லாமே எடு ஒவ்வொன்னா எடுத்துட்டுருக்காத அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா கூலிங் வந்து போயிரு சோ சில விஷயங்கள் வந்து நம்ப அம்மா அவங்க வீட்டுல இருக்குறவங்க சொல்லித்தரதுதா நமக்கு புரியுது இல்லைங்களா அப்பற தா நமக்கே தெரியு ஓ அப்போ மத்த பொருளெல்லா ஃப்ரீஸ் ஆகாது இதனால அதுவு சேந்து பாதிக்கு அப்டின்னு இல்லைங்களா தோழி
ஆமா சரியாவே சொன்னீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பொழுமே தண்ணிலா அந்த குளிர்காலத்துல எல்லா குளிக்கிறதுக்கு வாட்டர் ஹீட்டர் போட்டுறோ நம்ப சில நேரங்கள் ங்கள்ல பெரும்பாலான நகர்புறங்கள்ல முடியாது இப்ப கிராமப்புறங்கள்ல இருக்கம்னா விரகடுக்குல தா வந்து உணவு சமைக்கிறோனு வச்சுங்களே சமைச்சு முடிச்சோனா அந்த அடுப்புல நெருப்பு இருக்குல இப்ப எங்க அம்மா காலத்துலைலா அப்புடி தா அடுப் உள்ள இருக்குற நெருப்புலயே வெந்நீர் போட்டுடுவாங்க அந்த சமைச்ச மீதமிருக்க நெருப்பு அந்த வெப்பத்திலயே வெந்நீர் சூடாயிடு அந்த மாதிரி போன போது இந்த வாட் ட்டர் ஹீட்டுக்கான மின்சாரம்லா கூட சிக்கனமாகு
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி நீங்க சொல்றது செரி ஏன்னா அப்பல்லா வந்து பாத்தீங்கனா அந்த இதுலயே வந்து நல்லா வ தண்ணியெல்லா காஞ்சிரு அதே மாதிரி இப்ப உணவு வந்து வைக்கிறோ அப்டின்னா முக்காவாசி வரைக்கு தா வேக வப்பாங்க சிலது வந்து அந்த அனல்லயே காஞ்சிருன்றுவாங்க சோ அது மட்டுமில்லாம அந்த கறியெல்லா வயதானவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா எடுத்து அத பல்லு விளக்குவாங்க சோ நெறைய விதமான இதுக்கு அந்த இயற்கை இது வந்து யூஸ் ஆகுது ஆனா இப்ப வந்து பாத்தீங்கனா காலையில இருந்து நம்ம நைட் வரைக்கு ஒரு பல்ப் ஆகட்டு ஃபேன் ஆகட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓடிட்டு இருப்போ ஏர் கூலர் ஆகட்டு அது காலையில போட்டா நைட் வரைக்கு அதுவு ஓடிட்டுக்கெடக்கு எதுக்கு ஓடுதுன்னா அதுக்கு தெரியாது நமக்கு தெரியாது இல்லேங்களா
ரொம்பவே செரியா சொன்னீங்க பெரும்பாலு நீங்க ஏர் கூலர்ன்னு சொன்னோன தா ஞாபக வருது அது எங்க வீட்ல வந்து இப்ப கோடை காலத்துல ஏர் கூலர் போட்டுருக்கும்போது நா கவனிக்கல மின்கட்டண வந்து ரொம்ப அதிகமா போயிட்டுருந்தது ஏர்கூலரோட பயன்பாட கொறைச்சோன்னே மின்கட்டண வந்து பாதிக்கு பாதியா கொறைஞ்சிடுச் சிங்க அதிக அளவுல அதுதா மின்சாரத்த எடுக்குதுன்னு நா நெனைக்கிறே சரியா தவறான்னு தெரியில ஆனா என்ன பொறுத்தளவுல ஒரு இரு மடங்கா இருந்தது ஒரு மடங்கா கொறஞ்சது நா ஏர் கூலர் பயன்படுத்துறத கொறச்சோன்ன
ஓ அப்படிங்களா தோழி நாங்க வந்து இப்ப வெப்ப தாங்க முடியாம இப்பொழுதுதா வாங்கியிருக்கோ ஏர் கூலரு நீங்க சொன்னதுக்கு அப்பற நா அதையு கவனிச்சு பாக்குறே ஏன்னா இன்னு ஒரு ரு மாத கூட ஆகல ஆனதுக் அதுகப்பற நா எப்புடி மின்சார கட்டணம் நமக்கு சேமிக்கிதா இல்ல வந்து ரொம்ப கட்டண இழுக்கு தானு நா பாக் தோழி
நிச்சியமா நீங்களு பரிசோதித்து பாத்துக்கு சொல்லுங்க என்னோட சுய வாழ்கையில நடந்தத இத சொன்ன அதே மாதிரி மின்சாதன பொருட்கள் வாங் கும்போது பெரும்பாலு நட்சத்திர குறியீடுகள் ரா ஸ்டார் ரேட்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கள அத பாத்து நம்ப பொருள் வாங்கணு
கண்டிப்பா ஆமாங்க தோழி உண்மை
ஆ இப்ப வந்து ஃபைவ் ஸ்டாருங்கும்போது ஒரு நான்கு ஸ்டார் ஐந்து ஸ்டார் அந்த மாதிரி இருந்துதுன்னா உங்களுக்கு நிச்சியமா மின்சாரத்த அது சேமிக்கு அந்த திறன்னுள்ளதா தா இருக்கு அத நம்ம கவனிச்சு வாங்குனம்னா கூட கொஞ்ச சிக்கனமா மின்சாரத்த பயன்படுத்தலா
ஆமாங்க தோழி அதே மாதிரி உங்களுக்கு குறியீடு குடுத்ததுக்கப்பற கீழேயே கமண்ட் செக்ஷன்னு ஒன்னு இருக்கு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் குடுத்துருப்பாங்க ஃபீட்பேக்ல வந்து பாத்தீங்கன்னா சிலவங்க வந்து நல்லதாவு குடுத்திருப்பாங்க கெட்டதாவு குடுத்துருக்காங்க யாராரு என்னென்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்துட்டு அது வாங்குனா நமக்கு பயன்படுமா இல்ல பயன்படாதா இல்ல இதே மாரி வேற ப்ராண்ட்ல வந்து ரெண்டு மூணு ப்ராடக்ட் பாக்கலாமா அப்டின்னு பாத்துட்டுதா நம்ப வாங்கணு தோழி ஏன்னா ரிவ்யூங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாங்கனவங்க குடுக்குறதுதானே சோ அந்த ரிவ்யூ எப்டி இருக்குன்னு பாத்துட்டு நம்ம வாங்கனோ அப்டின்னா அது ஒரு நல்ல இதா இருக்கு க்குமில்லைங்களா தோழி
ஆமா நல்லா பயனுள்ள விஷய சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி நம்ம இப்ப வீட்ல இப்பெல்லா கூட த சின்ன சின்ன வ லைட்டெல்லா பாத்தீங்கன்னா சோலார்ல இருக்கு பாத்தீங்களா ஒரு சிங்கிள் பல்ப் எறியிற மாரி நம்ம முழு அளவுல வீட்ல வந்து சூரிய ஒளி மின்சார தயாரிக்கிறளவுக்கு நம் மளால அமைக்க முடியலனா கூட சின்ன ஒரு கை வ டார்ச்சுகள் இருக்கும்முல அது ஒரு பல்பு எறியிற மாதிரி உள்ளது கரண்டு போற நேரத்தில பயன்படுறத்துக்கெல்லா வந்து நம்ப சூரிய ஒளியில மின்சாரத்த சேமிச்சு வச்சுக்கிற மாதிரியான பல்புகள் வாங்கி நம்ப பயன்படுத்தலா சோலார் மின் சாதனாங்கன்னு நெனைக்கிற அது சரிதான
ஆமா தோழி நீங்க சொன்னது செரிதா அந்த மாரி நம்ம சோலார் இதுங்கும் போது இந்த மாரி வெயில் காலத்துல நம்ம அங்கருந்து மின் எனர்ஜியே எடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சு நமக்கு எப்ப தேவைப்படுதோ கரண்ட் இல்லாத சமயம் அந்த மாரி சமயத்துல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலா இல்லேங்களா
ஆமா அதே மாரி வீட்ல எப்பொழுது வந்துட்டு வாய்ப்பு காற்றோட்டத்துக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா பகல் நேரங்கள்லயு வந்துட்டு நம்ம ஜன்னல சாத்தி வைக்கிறது கதவ சாத்தி வைக்கிறது அந்த மாதிரில்லா பண்ணாம கொஞ்ச இயற்கையான வெளிச்ச இயற்கையான காற்று வீட்டுக்குள்ளே வந்து போற மாதிரி பண் ணா இன்னுமே கொஞ்ச நம்ம மின்சாரத்தே சிக்கனமா பயன்படுத்தலா
உம் ஆமா தோழி இப்ப சரியா சொன்னீங்க பகல் நேரத்துல நம்ம லைட் போடணுனு அவசியமிருக்காது அப்போ கதவு ஜன்னல் எல்லாமே நம்ம தெறந்து விட்டுட்டோம்னா அப்புடின்னா ஒண்ணு வெளிச்சம் வரும் இன்னொன்னு காத்தோட்டம் வரும் அதையும் பத்தாம நா எல்லா வந்து மின்விசிறி போட்டு உட்காந்துட்டு இருக்கே ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்ச உஷ்ணமா இருக்கு இப்ப இருக்கிற காலகட்டம் இல்லேங்களா
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல நம்ப மின்சாதனத்த பயன்படுத்துறத வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுதா அத பண்ணித ஆகணு இப்பெல்ல பாத்தீங்கன்னா ஒரு தலய காய வெனக்கணும்னா கூட ஏ க மின்சாரத்துல எங்க வந்தந்த உலர்த்திகள் பேனை வச்சுத தல காய வைக்கிறாங்க நம்ப தல குளிச்சுட்டு வந்துட்டோம்னா செத்த நேர வாசல்ல ஒரு காற்றோட்டமா உட்காந்தம்னாலே நல்ல உளரு தானே அதுக்கு கூட பொறுமை இல்லாம பல நேரங்கள்ல மின் சாதன பொருட்களே பயன்படுத்துற மாதிரி இருக்கு அத்தியாவசியனா மட்டு பயன்படுத்திக்கலாங்கிறது என்னோட கருத்து
ஆமாங்க தோழி சேரியா சொன்னீங்க ஏன்னா இப்போ இருக்கிற இந்த வசதியான வாழ்க்கையில வந்து பாத்தீங்கனா நெறய பகட்டான பொருட்கள் தா வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க சிலது வந்து நமக்கு தேவையானதா இருக்கு சிலது வந்து அக்கம் பக்கத்துல இருக்குற வீட்டுக்காரன் அவன் வச்சிருக்கான் அதனால நா வாங்குறே இவன் வச்சிருக்கா அதுக்காக நா வாங்குறே அப்புடின்னு வாங்குற கேசுங்களு இருக்காங்க சோ நமக்கு என்ன வேணு என்ன வேண்டாங்கறத நம்ப அறிஞ்சு அத பொறுத்து நம்ம வந்து வாங்கணு அப்புடின்னா நம்ம காசே கொஞ்ச சேமிக்கலா இல்லேங்களா
ஆமா சரியா சொன்னீங்க அதே மாதிரி நம்ம ஏசி னே வீட்டுல பயன்படுத்து போது குளிர்சாதன பெட்டியே நம்ம வந்து ஏசி போட தெரிஞ்சா வீட்டல உள்ள அரை கதவு ஜன்னலல்லாம் க்ளொ சாத்தி வச்சட்டு இருத்தி நாலு டிகிரி செல்சியல இருந்து ஒரு இருபத்த ஆறு அந்த மாதிரி ிய வச்சுட்டு நம்ம தூங்க போறதுக்கு ஒரு ஒன் அவஹருக்கு முன்னாடி நம்ம போட்டு வச்சுட்டு அறைய குளிரக்கிக்கிட்டோம்னா பரவாயில்ல நம்ம அந்த நேரத்துல போட்டுட்டு ரொம்ப அதிகமா கூலிங் வச்சுட்டு அப்படி பண்ணும் போோதுதான் நமக்கு உடனடிய கூலிங்கும் கிடைக்காது மின்சாரமும் வேஸ்ட்டா போகும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள நம்ம முன்னெச்சரிக்கியா பண்ணா நல்லா இருக்குன் தா நானு நெனைக்கிறே
கண்டிப்பாங்க தோழி உங்களிடம் பேஸ்னது நெறைய விஷ்யோ எனக்கு தெரி்ஞ்சது இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேஸ்லாங்க தோழி செரிங்களா நன்றிங்க தோழி நன்